ஹலோ என்னா நிவி எப்டிருக்க
நல்லா இருக்கே நீ எப்டி இருக்க
நல்லா இருக்கே
ம், என்ன பண்ற
நா வந்து டிவி பாத்துட்டு இரு
சேரி சேரி நா சும்மாதா இருக்கே என்ன நைட்டு சாப்பாடு ஆயிடுச்சா
நைட் சாப்பாடு இட்லி ஊத்தணு
இட்லியா சேரி சேரி இட்லிக்கு தொட்டுக்க
கறிக்கொழம்பு
ம் கறிக்கொழம்பா அப்ப இன்னைக்கி சண்டேங்கறனால ஸ்பெஷலா சிக்கனா
ஆமா
என்னா பண்ணீங்க
பிரியாணி பண்ணோ
ம் சூப்பரு பிரியாணி எப்டி பண்ணணு சொல்லு பாப்போ
சிக்கன் பிரியாணி பண்ணோ
சிக்கன் பிரியாணியா சூப்பர் என்ன பண்ணணு ம்
சிக்கன் பிரியாணி வந்து எப்படி பண்ணுன் கேக்றியா
ம் ஆமா
பண்ண போறியா
ஆமா தெரிஞ்சுப்போ எப்டி பண்ணுன்ட்டு
சேரி எப்டின் நான் சொல்ற நோட் பண்ணிக்கே அதே மாரி செஞ்சி பாரு அதே மாரி சூப்பரா வந்து
சேர் சொல்லு நா நோட் பண்ணிக்கிற
சொல்ற பாரு ஃபர்ஸ்ட்டு சிக்கன நல்லா கழுவிட்டு
செரி
அதுல தயிரு இஞ்சி பூண்டு பேஸ்டு
ம்
உப்பு மஞ்சதூளு
செரி
எல்லாத்தையு போட்டு பெரட்டி
ம்
அப்டியே ஒரு ஒரு பத்து நிம்ஷோ ஊற வச்சிர்ணு
செரி
ஊறவச்சிட்டு
ம்
அப்புறமா வெங்காயோ ஒரு ஒரு பத்து வெங்காயோ அ நறு க்கிணு அதோட ஒரு ஆறு ஏழு தக்காளி நறுக்கிக்கணு
ம்
பச்ச மொளகா வந்து ஒரு பத்து பத்து பதினஞ்சு மொளகா நறுக்கிக்கணு இது வந்து ஒரு கிலோக்கு
ஒரு கிலோக்கு இவ்ளவு ம்
ம் ஒரு கிலோக்கு
ம் என்ன அரிசில செய்வீங்க
பாஸ்மதி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ்ல தா பண்ணோ
அதுலதா பண்ணனுமா வேற அரிசி எது நார்மல் அரிசி இல்ள வேற அரிசில எதுவு பண்
சீரக சம் சீரக சம்பாளா பண்ணா சூப்பரா இருக்கு இன்னு இத விட
சீரக சம்பாளையா செரி செரி
ஆமா இதையே வந்து அதுல ட்ரை பண்ணி பாரு நல்லாருக்கு சூப்பராருக்கு
செரி செரி நீங்க சொல்லு நா நோட் பண்ணிக்ற
ஆ அப்பற கொஞ்ச எண்ணெய ஊத்திட்டு அதுலே இப்ப எண்ணெய ஊத்றதுக் முன்னாடி கொஞ்சோன்டு கொத்தமல்லி நறுக்கி வச்சுக்கணு நறையா புதினா கொஞ்ச நறையா கட் பண்ணி வச்சுக்குணு
ம்
அ நறுக்கி வச்சுக்கிட்டு அப்புறமா குக்கர்ல கொஞ்ச நறையா ஆயில் கொஞ்ச நறையா ஊத்தி ஒரு ஆயில்னா அப்டி ஒரு நூறு எம்எல் ஆயில் ஊத்தணு
ம்
அப்புறோ நெய் கொஞ்சோ ஊத்தணு நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் ஊத்தணு நெய்யி
ம்
ஊத்திட்டு அப்றோ பட்ட கிராம்பு அப்றா பிரிஞ்சி எல
ம்
ஆ ம் மராத்தி முக்கு எல்லா போட்டு ஏலக்கா ஒன்னு போட்டு சோம்பு கொஞ்சோன்டு போட்டு தாளிக்கணு
ம்
தாளிச்சிட்டு அதுல வெங்காயத்த வ ஃபஸ்ட்டு வெங்காயத்த அதுல போட்டுர்ணு
ம்
போட்டுட்டு நல்லா வதக்கணு நல்லா ப்ரவ்ன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்றமா அதுல வந்து தக்காளி போடணு தக்காளி போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆவுற அளவுக் நல்லா வதக்கணு
ம்
நல்லா வதக் கொழ கொழ கொழான்னு வர அளவுக் கு நல்லா வதக்கிர்ணு நல்லா எண்ண பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணு வதக்கிட்டு பச்ச மொளகா அதுல போட்டுட்டு
ம்
அதுக்கப்றோ உப்பு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எல்லா போட்டுட்டு
ம்
அதயு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்டு வந்து ஒரு நாலு ஸ்பூன் போட்னு போட்டு நல்லா வதக்கி டு அதுக்கப்றமா சி சிக்கன் அதுல போட்ணு
ம் ஊர்ன்ன சிக்கன அதுல போட்டுர்ணு
ஆ ஊர்ன சிக்கன வந்து அதுல போட்டு அது நல்லா வேகுற அளவுக்கு நல்லா மூடி வச்சு நல்லா வேக வைக்கணு
ம்
போட்டு நல்லா வதக்கிட்டு அதுலே வேக வச்சுட்டு ஒரு பத்து நிமிசோ ஆகு மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்றமா அதுல வந்து கொஞ்சோன்டு சில்லி பவுட்ரு
ம்
தனியா பவுட்ரு கரம் மசாலா
ம்
அ மல்லி தூ மல்லி தூள் செல்லிட்டே அது எல்லா போட்டு வோ வதக்கணு ஜீரகத்தூள் கொஞ்சோன்டு போட்டுக்க எல்லாம் போட்டு நல்லா வதக் கிட்டு அதுல அத நல்லா அந்த அந்த பச்ச வாச வாசன போற அளவுக்கு நல்லா வதக்கணு கறி வெந்ததுக்கு அப்றந்தா இந்த மசாலா எல்லா போடணு
சேரி சேரி கடையில உள்ள மசாலாவேதானா போடணு இல்ல தனியா எதுவு ஸ்பெஷலா அரச்சி போடணுமா
அது வந்து கொழம்பு வைக்கிறதுக்காக அரச்சு அப்டியு போடலா அது ஒரு மெத்தட் இருக்கு
ம்
இத இப்டியும் பண்ணலா
சேரி சேரி
அத மாரி செய்யறதே வந்து மந்திக்கு இருக்க மாரி செஞ்சோம்னா சூப்பரா இருக்கூ
அரைச்சி போட்றது மந்திக்கி ம்
ஆமா இந்த இதுக்கு வந்து அப்டியே போட்டுக்
நார்மலா கட இது மசாலாவே போட்டுக்லா
போட்டுக்லா அப்பறா அது அப்பறோ நல்லா வதக்கிட்டு அந்த பச்ச வாசன போற வரைக்கு நல்லா வதக்கிட்டு
ம்
அதுலேயே கொஞ்ச தயிர் ஊத்தி நல்லா வதக்கணு மறுபடியு
ம்
வதக்கிட்டு அ அதுக்கப்புறமா நல்லா வதக்குனதுக்கு அப்புறோ கொஞ்சோ தண்ணி எத்தன டம்ளரு ஒரு கிலோவுக்கு வந்து அ ஏழு டம்ளர் வருது ஒரு கிலோ
ஒரு கிலோவுக்கு ஏழு டம்லரா ஆ
ம்மா பிளாஸ்டிக் டம்ளர் சின்ன டம்ளர்ல ஆமா ஆமா எவ்ளோ வேணுமோ அத போட்டுக்குணு ஏழு டம்ளர்னா பதினாலு பதனாலு கூட தண்ணி ஊத்த தேவல ஒரு டம்ளர் கொறைச்சே ஊத்திக்கலா
ம்
பதிமூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கலா ஆனா அரிசி வந்து அதுக்கு முன்னாடி பத்து நிம்ஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சர்ணு தண்ணில்லா நல்லா கழுவுட்டு ஆமா பத்து நிமிஷொ ஊர வக்கிணு கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்பற அரிசிய வந்து இதுல போடணு தண்ணிய ஃபஸ்ட்டு தண்ணிய ஊத்திர்ணு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்பறோ
ம்
அப்பறமா அரிசிய போடணு
ம்
அதுல அரிசிய போட்டுட்டு நல்லா கொதி வரு பொதி வந்து சாதமு தண்ணி எல்லா கொறஞ்சதுக்கு அப்பறமா ஈவனா வந்ததுக்கு அப்பறொ
ம்
என்ன பண்ணணு தம் போடணு
ம் ம்
தம் போட்ணோனா ஒரு தோசக்கல்ல அடியில வச்சுட்டு மேல குக்கர தூக்கி அது மேல் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மேல கொஞ்ச சூடா கொஞ்ச தண்ணிய வச்சர்ணு மேல மூடி போட்டதுக்கு மேல தண்ணி ஆமா தண்ணியு சூடா இருக்குணு வெச்சுட்டு ஒரு வெயிட்டுக்கு கல்லுகளயே ஏதாச்சு மேல தூக்கி வச்சிர்ணு
ம் ம் அவ்ளோதா தம் போட்டு எரக்கணு எவ்ளோ நேரொ தம் போட்ணு
தம்முக்கு வந்து பத்து நிமிஷொ போடணு தம்
ம் சூப்பர்
ம் நல்லாருக் ட்ரை பண்ணிப்பாரு சூப்பரா இருக்கு அதே அதுலேயே வந்து கொழம்பு வைச்சோ நாங்க அதே சூப்பரா இருந்தது அந்த கொழம்பு
என்ன சிக்கன் குழம்பா நீங்க சொல்லுங்க அதையு பாப்போ
சிக்கன் குழம்புக்கு வந்து வெங்காய தக்காளியெல்லா நறுக்கிக்கிட்டு இதே மாரிதா கறிக்கு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் உப்பு மஞ்சத்தூள் எல்லா போட்டு ஊற வைக்கிறோங்களா
ஆமா
அத மாரி ஊற வெச்சுட்டு
ம்
அதுக்கப்புறோ வெங்காயொ தக்காளி போட்டு அத தாளிக்கிறதுக்கு என்னென்னா போடுவோமோ பட்ட கிராம்பு எல்லா போட்டு தாளிச்சுட்டு
ம்
அப்புற வெங்காயோ தக்காளி எல்லா போட்டு வதக்கிட்டு நல் லா வதக்கிட்ணு அதுக்கு முன்னாடி வந்து அர அரைக்கிற துக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணணு
கொழம்புக்கு தா அந்த பவுட்ரு
அந்த அ அரைக்கிறது மெளகா முழு மல்லி
ம் ம்
ஆ அதலே கொஞ்ச ஜீரகொ சோம்பு மெளகு எல்லா போட்டு வ வருத்துணு ட்ரை வருவலா வருக்கனு அத
சரி
ட்ரையா வருறுத்துட்டு அத பொடி பண்ணிக்கணு அத
சரி
அதுலயே வந்து கிராம்பு ஒண்ணு பட்ட எல்லா போடணு போட்டு தா வறுக்கணு
ம் ம்
வறுத்துட்டு அத வந்து பவுட்ரு பண்ணி எடுத்து வெச்சுக்கணு அப்புற கொஞ்ச தேங்கா தேங்கால சோம்பு போட்டுட்டு ரெண்டு முந்திரி பருப்பு கசகச் சா இதெல்லா போட்டு அரச்சு வெச்சக்கணு ஃபஸ்ட்டு இதுல வந்து வெங்காய தக் காளியெல்லா வதக்கிட்டோமா அதுக்கப்புறோ கறி சிக்கன போட்டு அத நல்லா வதக்கிட்டு
ம்
அது நல்லா வதங்குனதுக்கு அப்புறோ அந்த பவுட்ரு வருத்து பொடி இருக்கோம்லா
ஆமா
அந்த போ பவுட்ர அதுல போட்டு அதையு நல்லா பெரட்டணு பெரட்டி சிக்கனோடைய பெரட்டிட்டு அதுக்கு ‌மேல வந்து இந்த கொழம்பு வந்து தேங்கா எல்லா அரச்சு வெச்சிருக்கோல
ஆமா
அதையு அதுலயே போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்குனதுக்கு அப்புறொ அதுக்கப்புறோ தண்ணி எவ்ளோ வேணுமோ நமக்கு திக்னஸ்க்கு பெருத்த மாரி தண்ணிய ஊத்திட்டு நல்லா கொதிச்சிட்டு எறக்குனம்னா சூப்பரா இருக்
கிரேவி மாரியு இதுலயே வெச்சுக்கலா இல்லட்னா கொழம்பு தண்ணியாவு வெச்சுக்கலா
ஆமா எப்டினாலு வச்சுக்கலா நல்லா சூப்பரா இருக்கு டேஸ்ட்
சூப்பர் இதுக்கு என்ன தொட்டுக்க தொட்டுக்க வேற எதுவு பண்ணீங்களா
வேற எது அதா பிரியாணிக்கு கொழம்பு
ம் வேற எதுவு பண்ணல
அக்கா அதா இது பச்சடி முட்ட எதுவு பண்ணல நானு
ம் பச்சடி மட்டு வச்சுக்கிட்டீங்க
பச்சடி மட்டு வச்சுக்கிட்டோ
ஆமா பிரியாணிக்கு பச்சடி இருந்தாலே போதும் அதுவே நல்லா இருக்கு
ஆமா இப்ப எல்லா கடையில திங்குறதுல்லயே இப்ப எல்லா கடையில திங்கறதுல்லயே பிரியாணி புடிக்க மாட்டங்கது
ஆமா
வீட்ல செய்ற பிரியாணியே சூப்பரா இருக்கு
ம் பாப்போ ட்ரை பண்ணி பாக்குறே நானு அடுத்த தடவ சேரி ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு சொல்றே பாய்.
பாய்